சொல்லுங்க.
இருக்குதா.
உம் கேக்குது.
என்ன பண்றீங்க.
அடுத்தது இருக்கா.
ம் படுத்துட்டு என்ன பண்றீங்க. ஹலோ.
ம் சொல்லுங்க.
படுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்ட்டீங்களா.
இல்ல இல்ல நீங்க சாப்ட்டீங்களா.
உம் நா சாப்பிட்டே இப்பதான் சாப்ட்டு வந்தே. ஆ சாம்பார் சாப்ட்டேன் சாம்பார் அப்பளம்.
ஏதோ.
ம் நீங்க என்ன சாப்ட்டீங்க.
நான் இனிமேல்தான் சாப்பிடணும்.
சாப்டுங்க சீக்கிரம். ஆ
உம் அப்பா ஆஹ்.
ம் என்னப்ப காலைலருந்து
அ பருப்புல்லாயிருந்த ஆஹ்.
ம் சரி சரி வேற எதனா பண்ணிட்ருந்திங்களா.
அது எதுமே பண்ணல.
ம் நானூ கால்லந்து சும்மாதான் இருந்தேன் அந்த பெட்ரோல் பில்லாம் குடுப்பாங்க ரெண்டு டீ குடிச்ச தலவலி எத்துங்ச்சி
ம்
அதனால ரெண்டு டீ வாங்கி குடிச்சுட்டு அப்டியே சும்மாதா இருந்த, அப்பற இங்க மீட்டிங் வச்சாங்க சொல்ற மீட்டிங் வச் என்ன மீட்டிங்னா ஒரு அக்கா இருக்காங்க இப்பதா ரெண்டு மாசம் முன்ன ஜாயின் பண்ணாங்க சொன்னல்ல.
ஆமா
அவங்களுக்கு மேடம் அஹ் ஓனர் இருக்காங்கள எம் டியோட ஒய்ஃப் மேடம் ஆவுங்க்லுக் கு ஒன்னன் ஒன் மீட்டிங் வச்சாங்க. சாரே வன்ட்டாருகீல
அப்டிங்களா.
ஆமா நாங்க எல்லாருமே கீழ போயிட்டோ அதுக்கப்புற அவரூ அவரு அந்த அக்காவு மேமு வீடியோ கால்ல பேசியிருந்தாங்க அத கூகுள் மீட்ல
ம்
பேசிணு இருந்தாங்க அதுக்கப்புறோ சாரு கீல வந்ட்டாரு. நான் அப்படியே நின்னு இருந்தவங்க சவன்திரிஒன் க ஒர்க் ஒழுங்கா ஒர்க் பண்ண மாட்டறாங்க கான்சன்ட்ரேட்ல இருக்க மாட் துறங்க இன்னு எந்த செய்லுமே சரியா பண்ணல அப்படின்னு ஒரு கன்சர்னால வீடியோ கால்ல ஆ தனியா பேசியினுருந்தாங்க.
உம்
நாங்க எல்லாருமே கீழ இருந்த அப்ற சார் வந்தாரு வந்துட்டு அவ என்ன செய்யலுக்குச்சுட்டு போட்டாரு திருப்பி மேல வந்துடாரு
ஹு
அவரும் மேல வந்துட்டாரு அப்புறம் அவங்க பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொன்னர நாங்க சொன்னாங்க அதனால நாங்களும் மேல வந்துட்டோம்.
ம்
சார் வந்து மேனேஜருக்கு கால் பண்ணாங்க. அதுனால வந்துட்டோ
ச அசிச்டன்ட்ல அசி மேனேஜர்னா இல்ல
ஆமா துணை மேனேஜரு கீழதா இருந்தாரு வெறு மேனேஜர் மட்டுந்தா இங்க நா மேனேஜரூ அந்த அக்காவுந்தா இருந்தாங்க
உம் ம்
பிறகு வந்து பேசிட்டிருந்தாங்க அப்புற திருப்பி நாங்க மேல வந்தோ அப்ப கூட பேசிட்டுருந்தாங்க ரெண்டு ஒரு நிம்ஷந்தா ஒரு ஒரு நிம்ஷோ அப்டிதா வந்து வெளிய நின்னோமே அப்புற திருப்பி கூப்ட்டாங் அ உள்ள நாங்க போனோ
உம்
அப்புற திருப்பி அவுங்க எல்லாருமே சேந்து போய் உக்காந்துட்டுருந்தாங்க நா வெளிய உக்காந்தே அதுக்கப்புற சார் வந்து மேம் கிட்ட கேட்டாரு இந்த மாரி ரிசெப்ஷனிஸ்டா ஜாயின் பண்ணணுமான்ட்டு ஆ ஆமா கூப் ப்பிடுங்க அப்டின்னாங்க
ஓ
நானு உள்ள போய் உக்காந்தே உக்காந்தது மேம் கேட் ட்டாங்க இந்த மாரி ஓகே வா எல்லா செட் ஆயிட்ச்சா கம்ஃபடபிளாருக் க்கா எல்லாமே கேட்டு இருந்தாங்க சொன்னே யோகா க்ளஸ் ல்லா எப்டி நல்லா ஃபிரெண்ட்லியா இருக்காங்களா எல்லாருமே எப்டி அப்படி கேட்டுந்தே அதுக்கு அவுங்க அதேமரி சொன்னாங்க ரிசெப்ஷனிஸ்ட் எல்லாமே ஃபிரெண்ட்லியா இருங்க எதுவுமே எப்படி சொல்றது தனித்தனியா அந்த மாரி இருக்கக்கூடாது எல்லாமே ஃபிரெண்ட்லியா இருக்கணு பிளஸ் வந்து எல்லாம் கோ ஆட்னேட்டரா ஒரு டீமாதா வக் பண்ணணும் எந்த ஒரு கன்ஸ் ர்ஜன் இருந்தாலு வந்து உங்ளுக்கு எந்த கன்சன் இருந்தாலு எங் நீங்க டிரெக்டா என்ன கான்டேக்ட் பண்லா அப்டி நா மேனேஜர்கிட் ட்ட சொன்னா உங்ளுக்கு அது தயக்கமா இந்துச்சுன்னா டிரெக்டா என்ன கான் டேக் பண்லா அப்டினாங்க ஆ ஓக் கன்சன் இருக்கா உங்களுக்கு அப்டின் கேட்டாங்க ஏ காதுல கம்ஃபடப்ளா அப்டின் கேட்டுச்சி ஆ ஒ ஆமாம் அ ஒ கே போச்சி கம்ஃபடப்ளா இருக்கீங்ளா அப்டின் என் காதுல கேட்டுது அ எஸ் மேம் அப்டின்ட்டே ம்மா கன்சன் இருக்கான் கேக்குறாங்க அப்படினங்க.. ஐ்யோ சாரிசாரிஇந்த மாதிரியங் கேட்டுதா அதெல்லா ஒண்ணு இல்லமாமம் அப்டின்னா சரி ஓகேமா அப்படின்னுனாங்க போலாம் அப்படின்னாங்க. நானும் வந்துட்டே. ரிசப்ஷன் ஏரியாலில உக்காந்துட்ட இருந்த அவங்க ஒரு பிப்டீன் மினிட்ஸ் மேலேயே பேசிட்டு இருந்தாங்க திட்டி இருந் இருந்தாங்க அவங்க எதுவுமே இல்லையே அப்படின்னுட்டு அட்வைஸ் பண்ட் ரெண்ட் நாள திட்டீனாள கால் வந்த உன்ன கேக்கல ஆ நீங்க சாப்பறத்துக்கு முன்னாடி எக்சாடா எத்தனை மணிக்கு தெரியல ஆனா சாப்பிறத்துகுமுன்னா நான் ஒரு பதினொன்று மணி க்கிஅந்த மாதிரி பண்ணிட்டேன் பன்னெண்டு மணி பதினொ மணிட்டேன்
அப்புறம்
அப்ரோ அவங்க எல்லா பேசிட்டு இருந்தாங்க. நா வெளிய வந் உட்காந்துட்ட அப்படி நானு உட்காந்து
ஆ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேர் போனாங்க கடைக்கு போயிட்டு வந்த உடனே கூப்ட்டாங்க. போனே சாப்பிட அப்புறம் சாப்ட்டு கால் பண்றேன். தெளிவா கேக்குதா நான் பேசுறது.
உம்
இல்ல இல்ல யாருமே மா இன்னைக்கி
யாபாரி யோடுதான்
ஆமா ரொம்ப சுழியாதா இருந்தச்சு
து அது
புரியல
நல்லது நல்லது அப்பறம் அம்மா வந்து நானு ஒருத்தருக்கு வீடு ஒண்ணு பாக்க போனோ அது எத்தன மணிக்கு போலானு தெரில தனியாதா போணும்
அ ஓகே
எத்தன மணிக்கு போலானு தெரில எத்தன மணிக்கு போலானு நீங்க சொ சொன்னீங்கன்னா நா அதுக்கு தகுந்த நா போறே
ஒரு நாலு மணி நால்ர மணிக்கு போனாலே எல்லா அடங்குனதும்
நாலு நாலு ஃபோன் பண்றோ எந்த சைடுக்கு பா நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னிங்கன்னா நா இந்த சைடு போய் பாப்பே
அப்டியே லோக்கலாவே நம்ம ஏரியால செக் பண்ணி பாருங்க அ டி அங்க கெடைக்கு அ இன்னைக்கு ஃபுல்லா அங்கயே பாருங்க ஒரு ஆறு மணி வரைக்கும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் பாருங்க அப்டி க கெடைக்குதா எதெல்லா பாருங்க விஸ்
அப்படி கெடைக்கலன்னா நா அன்னைக்கு சொல்றே எப்டின்ட்டு எ டீட்டெய்ல்லா கேட்டுக்கோங்க ரெண்ட்டுக்கா என்ன ஏ பாத்தீங்கன்னா என்ன ரேட்டு அப்டின்லாம் கேட்டு மோஸ்டா வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்னு நா நெனைக்கிறேன் நானு காஸ்
ஆமா பயப்படாததோ ம்
எப்படின்னு பாருங்க கெடைக்கிறதே கஷ்டமா இருக்கு இதுல வேற கிரௌண்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருன்ட்டு
சும்மா கேட்டுப் பார்த்த
பாருங்க முடிஞ்ச அளவுக்கு இல்லனாலும் ஓகே தா சரிதா
நீங்க வந்து அந்த துறையில இருக்கீங்கன்றதுனால உங்கள கேக்கற ஒரு ஐடியா உங்கள கேட்டா ஒரு ஐடியா கெட
சரி சரி சரி நால்ர மணிக்கு நால்ர மணிக்கு அந்த மாதிரி வெயில் அடங்குனதுக்கு அப்புறோ போனீங்கன்னா கரெக்ட்டா இருக்கு நெனைக்கிறே
உம் ஹும்
ம் பக்கத் து நம்ம நம்ம ஏரியா இல்ல உங்க வீட்ல இருந்து எங்க வீடு எப்டி க்கு அங்க வரைக்கு பாருங்க அந்த அந்த ஏரியா அப்டியே பாருங்க முடிஞ்சவரைக்கு பாருங்க முடியுதா பாருங்க இல்ல வீட்டுக்கு போய்டுங்க
செரி செரி செரி
உம்
பரவால
கெடைக்கும் தான் நெனைக்கிறேன் அப்டி இல்லனா டூலர் பாத்திங்க போய் விசாரிங்க என்ன என்ன இந்த மாரி ஆடுக பெட் அலவ்டா அப்டின்னு கேளுங்க
உம் உம் உம்
சின்னதுதா அப்டின்னு சொல்லுங்க
மா இல்ல நம்பர் நோட் பண்ணிட்டு உங்களுக்கு
நம்பர்ல்லா இல்ல நீங்க விசாரிங்க நம்பர் த நோட் பண்ணாலு ஓக்கே தா விசாரிச்சுட்டு சொன்னா இன்னு நல்லாருக்கு
உம் சத்தத்த கவனி எல்லாத்துக்கு கேக்கலா தப்பு இல்ல ஆனா எப்டி போய் விசாரிக்கனுன்ற ஐடியா இருந்தாலு எப்டி போய் விசாரக்கனுல்லா எனக்கு தெரியாது
இல்ல இங்க இங்க வா வீடு இருக்கா அப்டின்னு கேளு அ இங்க டூலெட் போர்டு இருக்குனு கேளுங்க ஆஹ் அப்டின்னாங்கனா செரிங்க என்ன வாடக இப்டி வந்து கிபாது எப்டி அப்டின்னு கேளுங்க ரூம் ஹாலு கிச்சனா அப்டின் கேளுங்க எவ்ளோ வாடகன்னு கேளுங்க எவ்ளோ அட்வான்ஸுன்னு கேளுங்க அதுலே போதும் அதோட நான் கேட்டுட்டு நம்பரோட எனக்கு அவுங்க சொன்ன டீட்டெய்ல அனுப்புங்க என்ன ஏரியாவோட அனுப்புனிங்கநா ஆ
சேரி சேரி
ம் சேரி
ஆ ஆ சேரி அப்பனா நா ஒரு நால் மணி நால்ற மணிட்டா போனா கரெட்டா
ம் சேரிங்க
உ
புரில
சேரி சேரிங்க நா நாலு நாள்ரைகு போய் பாக்குறே
சரி
ஓ என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நா சாப்ட்ட வெளியதா நின்னுட்டு இருக்கே ஆபிஸ்கு வெளிய நின்னுட்டு இருக்கே இன்னு ஒரு மினிட்ல உள்ள போய்டுவே
ஒரு மிணிட்டுல உள்ள போய்டுவீங்களா
போயிடுவ நீங்க உள்ள இருக்கீங்களா வெளிய இருக்கீங்களா
உள்ள தா இருப்ப
ம் உள்ள நா எங் ஹாலா ரூம்
ஆ இப்ப நா வந்து படுத் படுக்கும் அரைகள்ல வந்து இருக்
ஓகே சரி சரி ‌சரி ஜன்னல் ஓரமா
பவி
யார்லா இருக்கா வீட்ல
வீட்ல வந்து மொத்தோ
ஆறு பேரா தாய் காங்க
ம் தாய் தந்தை
குட்டி ஒருத்தி இருப்பாளே காவ்யா தான
புரியவில்லை
தமிழ் இருக்காலா
ம் இருக்கிறார்கள் இரண்டு தங்கைகள் இருக்கிறார்கள்
தன்சியா ப்ளஸ் தியா
ம்ஹும் ஓலாஷ் சரியனோட தங்கி சம்
பாப்ப சரி ஓகே நம்ம அப்புறமா பேசலாம்
ம்
நா ஏதோ டென்ஷன்